அ
ம் சொல்லுங்கப்பா
ஆ இது பாத்தீங்கன்னா இப்ப எத்தன பேர் வந்து முடக்கி வெச்சிருக்காங்க இப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்ல யாருமே இல்ல ஒரு சில பேர் மட்டுந்தா வீட்ல அந்த மூணு வேல சாப்பாட சமச்சுக்கிட்டு அவுங்க சொல்றத கேட்டுட்டு இருக்காங்க வேற எல்லாருமே என்ன பண்ணாங்க வீட்ல இருக்கிறவங்க மொதொ கொண்டு என்ன பண்றாங்க மாவ் அ ரக்கிறாங்க தொழில் செய்றாங்க இட்லி மாவு அரச்சு விக்கிறாங்க ஒரு கிலோ வந்து இங்கெல்லா வந்து அறுவது ரூவா விக்குது பாக்கெட்ல குடுக்கறது அதாவது கார்ப்ரேட்டா எடுத்து நடத்துறாங்ள்ள அறுவது ரூவா ஆனா எங்கவிட்டு பக்கத்துலயே ஒரு அக்கா அரச்சு குடுக்கறாங்க ஒருகிலோ முப்பது ரூபாய்க்குதா அரச்சு குடுக்கறாங்க
ம் ம்
இப்ப நா என்ன பண்ணவ அவுங்க தொழில் செய்யறனால அவுங்க என்னா பண்ண என் எனக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுங்க அப்ன்னு சொல்ட்டு சொன்னாங்க அதுனால நா என்னா பண்ணே எனக்கு அதுல ஒரு பங்கு எனக்கு எதாவது ஒண்ணு வேணுல்ல அதுனால நா என்னா பண்ணி ட்ட அவுங்களு பொழைக்கணு நானு எனக்கு எதோ லாபோ இருக்கனுங்கறதுக்காவ அரிசிய அந்த ரேசன் அரிசிய மட்டு கொறஞ்ச வெலல வாங்கி குடுத்து ஆல்ட்டர் பண்ணி குடுத்த ஒரு இருவது இருவத்தஞ்சு கிலோ வாங்கி குடுத்துட்ட குடுத்துட்டு என்கிட்ட உளுந்து என்கிட்ட ஒரு கருப்பு உளுந்து இருந்துச்சு ஒரு பத்து கிலோ அதையு குடு
ம்
குடுத்துட்டு நா இட்லிக்கு மாவு அரைக்கும்போது என்னால முடியாத பட்சத்துக்கு முடியாத பட்சத்துக்கு ஒரு ரெண்டு படி போட்டு அரச்சு குடுத்துருவாங்க எனக்கு பைசா செலவு பண்ணனுனு அவசியோ இல்ல
அ அ எப்புமேவா
அ எப்புமே கெடயாது என்னால இப்பந்தா இன்னைக்கு ஒடம்பு முடில இந்த வெளில போயிட்டு வந்தனால முடில அம்மா அரச்சு குடுக்கறனாங்கனா அம்மா வீட்லந்து வாங்கிட்டு வர மாட்ட மாவு மட்டு அ அதனால அன்னைக்கு அந்த அக்காதா என்ன பண்ணிருக்காங்க ரெண்டு கிலோ போட்டு அரச்சுட்டாங்க இப்போ போய் எடுத்திட்டு வரணு இப்ப இன்னு ஒரு அர மணி நேரோ கழி இப்ப இந்தா படுத்திருக்கே வேல ஏனா நம்ம ஆலுவல் நம்மளோட வேலை நேரோ வந்து எல்லாத்தயு நம்மளே பாக்க முடியாதில்ல வீ ட்ல சில நேரோ நம்ம ஒரு பொருள வாங்கிதா ஆகணு அதனால பா த்தீங்கன்னா நா இந்த மாரி அப்றோ அந்த சிறு தொழில் செய்றவங்க பக்கத்துல கத்தரிக்கா காயெல்லா போட்டிருக்காங்க அவுங்கிள்ட்ட என்ன பண்ணிருக்கனா அவுங்க ஃபர்ஸ்ட் எதாவது இந்த குழுவுல கடன் எடுத்து குடு த்திருக்க வயல்லயே இது மாரி போட்டிருக்காங்க அவுங்க எதாவது காயெல்லா இருந்துச்சுனா ஃப்ரெஷ்ஷா கொண்டாந்து குடுப்பாங்க
அது ரொம்ப சூப்பர்ப்பா நல்லா மருந்து போடாம உங்களுக்கு அந்த மாரி கெடைக்குதுன்னா ரொம்ப நல்லாவே
ஆமா பொத்த ம் மா பொ கத்தரங்காவு வெண்டக்கா கத்திரிக்கா கொண்டு வந்து குடுத்தாங்க இன்னைக்கு கூட சரி இவங்க சொன்னாங்க நான்வெஜ் இதேதா அன்னைக்கு அங்க சாப்ட்டு வந்துடுவே நாளைக்கு எல்லாத்தையுமே வந்து பொரியலா செஞ்சுட்டு செஞ்சுடு அப்டின்னாங்க வேஸ்டாக்கிராம ஃபிரிட்ஜில வக்காம சமச்சடணு
ம் இப்ப நெக்ஸ்ட்டு வீக்ல எப்டி நீங்க செஞ்சத காலி பண்ணிடலா
ம் அதா சொல்றே ரொம்ப காய் வந்து ரெண்டு நாளுதா நா பக்கத்துல அவங்க வந்து இருக்கறதுனால நா போய் காய் இருந்துச்சுன்னா வாங்கிட்டே வந்துருவே கொஞ்ச கொஞ்ச சும்மா ஒரு இருவது ரூபா குடுத்தோம்னாலே அள்ளி குடுத்துருவாங்க இ அதுனா ஃப்ரஷ் பரவால்லல்ல ஐய அதுக்கு தா நா என்னா சொல்றேன்னா ஆ இப்ப பழக்க வெளிப்பழக்க தேவை எல்லாரையு தெரிஞ்சாதா நமக்கு வெலைவாசி எவ்ளோ விக் கிது நமக்கு தேவையான பொருள இங்க வாங்கலான்னு
கிறது க உண்மதா நீங்க சொல்றது உண்மதா
அது வந்து எத்தன பேர் வந்து இப்டி இருக்காங்கனு தெரில ஆனா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க தெருமா நா வண்டி எடுத்து போனா இந்தா வீட்டுக்காரு ஆவிசு போயிட்டாரு அவளு கெளம்பிட்டா ரெண்டு பிள்ளைய அமிச்சிட்டு தனியா தா இருந்து சமாளிச்சுதா ஓட்றா ரெண்டு பேரு வேலைக்கு போறாங்க வந்து புள்ளங்கள டியூசன் அனுப்புறா எல்லா கிறா பொறாமையில தா ஓடுது நல்லா இருக்காங்கன்னா அந்த மனசே வர மாட்டது யாருக்கு
பேசுறவங்கோ நெறைய பேசுவாங்க நம்ப அதல்லா காதுலே ஒருத்தரு முன்னேறணும்னா நீங்க சொன்ன மாரி நெறைய பேச்சு வரு ஆனா வந்து அதுவே நல்லா பொழச்சுட்டா பரவால்ல இவ வந்து எந்தளவுக்கு முன்னாடி இது பண்ணி எத் துனி வண்டா ஃபேமிலியே பேசுவாங்கோ
அதா இப்ப அவ எ ஏனா இப்ப என்னுடைய கணவர்ட்ட வந்து என் மாமனாரோடய எடங்கள் வந்து இருக்கு ஆனா இப்ப நா முற்பட்டு பாத்தீங்கன்னா போன ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி தா ஒரு எட ஒன்னு வாங்கி போட்டோ அதாவது என்னட்டா கையில அமௌண்ட் கெடையாது கொஞ்ச லோன் போட்டுக்கிட்டோ போட்டுட்டு மேற்க் து நகைய வச்சே இப்பதா நெறைய திருப்பணு கொஞ்ச ஒரு மூணு பவுன் மட்டும் பர்ஸ்ட் திருப்பணும் எதுக்காக சொல்ல வரேன்னா நாளைக்கு நமக்கே என்ன நடக்குன்னு தெரியாது புள்ளைங்களுக்கு ஏதாவது இல்லாத கூட எதாவது சேத்துச்ச கூட ஒருத்தங்க ஆதரவு அளிப்பாங்க ஒண்ணமே இல்லாம புள்ளையை விட்டு போய் யாரு திரும்பி கூடங்க பக்
ஆ யாருமே ஆமாய் ப க பணோ இருந்தாதா மதிக்கிறாங்களே எல்லா எடத்துலுமே போனா நீங்கோ பணம் இருக்கரங்கோ போறதுக்கு நம்போ எதுவுமே இல்லாம
இப்போ ஜஸ்ட் வாஷ் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பா அது ம் அதா நா எங்க வீட்டுக்காரங்கண்டுகளு ஒரு செரி படல ஏ வீட்டுக்காரு வந்து எல்லாரயு நம்புறாளு ஆ ஏ வீட்ல எ மாமியா ச அம்மா தான அவங்க வந்து நம்ம புள்ள நல்லாருக்கட்டு ரெண்டு பொம்பள புள்ள வச்சுருக் நெனைக்க மாட்டாங்க அவங்க அக்காவுக்கு ஒரே பையந்தா அவங்க வந்து என்னனா ஃபுல் இது வந்து பொண்ணுக்கு தா ரெண்டு இத தவர வந்து ஓய்வூதியல்லா வேற வாங்குறாங்க அந்த பைசாவுல கூட புள்ளைகளுக் குடுக்கணும்னு கூட தோணாது ஏ பிள்ளைகளுக்க எது செஞ்சதே கெடையாது இது வரைக்கு பத்து வருட ஆவது
செய்ய மாட்டாங்கப்பா எங்க மாமியார் இருக்கடு ஒரூபா எங்க மாமனார் இரு கூட நல்ல ஒரு கவர்மெண்ட் வேல தா. பென்ஷன் வாங்குறாங்க இன்னைக்கு எங்க மாமனர் இல்ல மாமியார் பென்ஷன் வாங்குறாங்கோ அவங்களால நினைச்சா இந்த பசங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து குடுக்குறது ஒரு சின்ன சின்னதா பண்ணலாம்ப்பா பெருசாவே பண்ணலா நல்லாவே சேமிப்ப எல்லா நெறைய வச்சிருக்காங்க ஆனா ஒரு சின்ன விஷய கூட ஒரு பத்து ரூபா குடுக்குடுது நடுவுல எந்தாப்பா எதாச்சு வாங்கிக்கோ செஞ்சுக்கோ எதுவுமே கெடையாதுப்பா ஹெல்ப்ஃபுல்லுன்றதே சுத்தமா ஹெல்ப்பிங்கே
கண்டிப்பா இந்தா இந்த சொல்றீங்கல்ல அப்படியே ஃபேமில உள்ள மாரியே சொல்றீங்க அவுங்க வீட்டுத் தேவையா இருக்கும் அவுங்க அத்த வீட்டு பையனுக்காக பொண்ணுக்கா கல்யாணமா இருக்கு அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க காசு வச்சிருப்பாங்க இந்தாப்பா என்னோட காசுலேந்து எடுத்துட்டு போயி எடுத்துருவாப்பா ரெண்டு புள்ள வச்சிருக்க ஃபீஸ் கட்ணுன்னே சொல்ல மாட்டாக அவ செஞ்சா செஞ்சருவான்னா‌ அப்பன்னா அப்ப மாச எவ்வளவு வாங்குவாங்க சம்பள சொல்லுங்க குடும்பத்தையு ரன் பண்ணணு அப்டிங்கிற ஒரு ஒரு எண்ணமே கெடையாது ஆனா புள்ள மட்டு ஆம்புள புள்ள வேணுமா பெத்துட்டாங்க ஆனா புள்ளைக்கு மட்டு ஆனா ஒன்னு குடுக்கவே மாட்டாங்க பொண்ணுக்குதா அதனால நா என்ன பண்ணிட்டே கொஞ்ச சூதானமா
கூட இல் ல்லப்பா பொண்ணு கூட மனநில தெரியல அப்டின்னு பாத்தா பையனுக்கு செய்யலால்ல இருக்கறது இவர்தா அது தெரியு அடு தத்து யாருமே இல்ல பாத்துக்க நாங்க மட்டுந்தா பாத்துக்கறத்துக்குன்ட்டு நாங்க மட்டும் இயல்பா இருக்கணு எல்லாமே தரணு எல்லாமே செய்யணு பொறாம இல்லாம எங்க வீட்டுக்காரரு இதுல நா எதுக்குமே பொறமப்படக் கூடாது எதுவுமே இது பண்ணக் கூடாது அவுங்களுக்கு சின்னதா கூட இது நெனைக்க கூடாது ஆனா அவுங்க அம்மா இப்ப கூட எல்லாத்துக்குமே ஒரு பார்சியாலிட் பா க்குறாங்கோ அப்போ எப்டி நம்போ அத சொல்லுங்க பாக்கலா நம்பளுக்கு அது சின்ன வயசு அவுங்களோவோடவே அப்ப நம்பளுக் கு எவ்வளோ இருக்கு சொல்லுங்க பாக்கலா
ஆமா கண்டிப்பா நீங்க சொல்றது சரிதா என்னன்னா எனக்கு வந்து என்ன தோணுதுன்னா இப்ப இது மாரி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு நீங்களு நம்ம இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க தான இந்த குடும்பத்துக்காக நீங்க என்ன பண்ணிருக்கீங்க நா கேட்ட நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்ட ஒரே வார்த்த நீ என்ன பண்ண ஆமா நா மூணு வருஷமா இப்ப உங்கள விட்டு எதிர்த்து நா வேலைக்கு போனதுனால என்னால ஒரு எட வாங்க முடிஞ்சுச் ஏ பொண்ணுக்கு உங்களுக்கே தெரியாம வாங்கிருக்கோ அது சொல்லவே இல்ல ஒரு நல்ல எண்ண வந்தா தான நீங்க வாங்குனதா சொல்லுவீங்க அதனால நாங்க நானு என்னுடைய கணவருமே இந்த பேச்ச கேட்டுக்கிட்டு சொல்லவே இல்ல அவுங்கள்ட்ட சொல்லல ஒரு பெரிய விஷய எனக்கு எல்லா விஜியத்துலயு வந்து ஒரு எப்டி சொல்றன்னா ஆ ஹஸ்பண்ட்ங்கிறத தாண்டி ஒரு தோழருங்கிற ஒரு உணர்வு வந்து எனக்கு என்னைக்குமே இருக்கு
பரவால்ல அவ்ளோ சப்போட்டிவ் அவுரு இருக்காங்கன்னாக்கா ஓகே உங்களுக்கு நல்லா
ஆனா எய்த்து கேக்க மாட்டாங்க எனக்காக கேக்க மாட்டாங்க அவுங்க ஃபேமிலி சைடு மட்டு பேசவே மாட்டாங்க நம்ம ந என்னா இப்ப வா நீ அப்டிதே அழச்சிட்டு வந்துருவாங்கள தவர ஏ என் ஒய்ஃப அது மாரி சொன்னீங்க அவ அதனாலதா அப்டி இருக்கா அப்டின்னு அத வந்து
அது எந்த வீட்லயுமே கேக்க மாட்டாங்கப்பா அதுவே வந்து நம்ப பேசுனாலு ஏத்துக்க மாட்டாங்க அவுங்கள அவுங்கள நம்ம எதுமு பேசவு கூடாது அவுங்க வந்து நம்பள என்ன பேசுனாலு நம்ப சைலண்ட்டா போயிணு இது
இப்ப என்ன பண்றாங்க அவுங்கள நா அவுங்கள பேசுன கால நா போயி இப்ப அவுங்க அவ பேசுனதா சரியாவு அது மாரிதா நடந்துக்கிறாங்கற ஒரு சூழ்நெலைல வந்து இப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க
புரிதுப்பா புரியாம ஒன்னு இல்ல புரிது ஆனா எதித்து கேக்க மாட்டேன்றாங்களே ஏ சப்போட் பண்ண வேண்டா ம் அது அந்த ஒரு விஷ்யோந்தா எனக்கு கோவோ என்னன்னாக்கா ம் அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன விஷ்யோன்னா கேளு அதே ஏ சைடு தப்புனா டக்குன்னு வந்து கேக்குறீல ஏ நீ இப்டி பேசுன இப்டி சொன்னியா அப்டின்றது கேக்குறீல அந்த மாரி அவுங்களு கேளு தப்புன் தோன்றப்ப கேளுனா ஆஹா அதெல்லா கேக்வே செரி வுடு எதோ பேசிட்டாங் வுடு அத எல்லா பெருசு பண்ணாத அட்ஜஸ் பண்ணிப்போ இப்பிடிதா போது நம்ப லைஃபு
ம் இவுங்க கேக்க மாட்டாங்க அத்னால என்னா பண்ட்டாங்கோ அவுங்க அம்மாவு அவுங்க பொண்ணு செரியா வெச்சுப் பாதுகாக்க மாட்டாங்க அவுங்க அத்த வீட்டுக்கு போய் அவுங்க தங்கச் சி வீட்டுக்கு போய்ட்டாங்க இப்படிதா அ எப்ப மாசத்துல ஒரு ரெண்நாளு கோச்சுட்டு போய் எங்கயாது போய் தங்க வேண்டியது திரும்ப வர வேண்டியது இது நமக்குதா என்னனா அசிங்கமாருக்கு இருந்தாலு என்ன பண்றது நா எல்லாத்தையு வுட்டுட்டே ஏ மத்தவங்க ப்ரெச்சனிய எதுக்கு நம்ம மண்டைல போட்டுக்கணு நம்ம புள்ளைங்க நம் புருசன்னுக் சமைக்கிறோமா அந்த வேலய பாப்போணு இப்ப நா அவுங்க அம்மாவ பத்தி நா யோசிக்கிறதில்ல அவரு சொல்லி சொல்லி பாத்தாரு அவரு உட்டுட்டாரு நீ வேலைக்கு போறியா போ புள்ளய பாத்துக்க முடிஞ்சா செய்யி அதுகிட்ட வாக்குவாதோ வேணா அப்புனோன அவுங்களு அங்க அவுங்க தங்கச்சி வீட்லயே இருக்காங்க எடையில எப்பயாவது வருவாங்க அவ்ளதா ம் எத் தன் நாளைக்கு தா இழுத்து புடிக்க முடியு சொல்லுங்க இப்ப நீ எ புள்ளய வளக்குறீங்கனா புள்ளய வளக்குற வரைக்கு நீங்க கூட நிக்கலா நாளைக்கு புள்ளைக்கு கல்யாணம் ஆயிட்ன்னா புள்ள சொல்றத்தா நீங்க கேக்கணு
ம் ம் கேக்க மாட்டாங்களா அவுங்க இத விட்டு குடுக்க மாட் டாங்ளா சொல்ட்டாங இங்க கூடோ நம்ப் வந்து எந்த இன்சார்ஜு எடுக்கவு கூடாது வீட்ல
அதா சில பேரு வந்து அ இப்ப க கல்யாணம் பண்ட்டு வந்தோன பொண்டாட்டி கிட்ட சம்பாரிச்சு கொண்டாந்து குடுத்து வரவு செலவு பாக்க ஆரம் பிச்சுரனா அதுவே பாதி சண்டயா ஓடுது
ஆமா ஆமா ஆமா
அந்த வரவு செலவு என்ன எங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு என்ன வைரமு தங்கமுமா வாங்கி கொண்டு போட்டோ இருக்கிறத இங்கதா இது க்கே பத்த மாட்டது கொட்றதுக்கு
ஆமா
ம் அதெல்லா தெரிய மாட்டது அவுங்களுக்கு வெலைவாசி விக்கிறது தெரிய மாட்டது ரெண்டு பேரு என்ன சொல்றாங்க இப்ப எது க்கு நீங்க வேலைக் க்கு போறீங்க மாரி என்னுடைய மாமியார் வந்து கேள்வி ஓடிகிட்ருக்கு நா சொன்ன நா வேலைக்கி போலன்னா எனக்கு மாச ஒரு இருவதாயிரோ உங்களால குடுக்க முடியுமா உங்களுடைய ஓய்வூதியத்துலந்து எனக் தர முடியுமான்னே நா உங்கள பாத்துக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு செய்றதுக்கு அப்டின்ன
ஐயோ குடுத்துட்டாலு பசங்களுக்கின்ட்டு ஒரு பத்து ரூபா செலவு பண்ணாதிங்க எப்டி எப்ப குடுப்பாங்கன் நீங்க எதிர்பாக்குறீங்கோ
து வேலைக்கு போற அதா எ புள்ள வேலைக்கு போற உ புள்ள வேலைக்கு போறது வந்து இ எம் ஐ எடுத் திருக்கிற்துக்கு வீடு செலவு திங்கிறதுக்கு பேய்ரு மிச்ச செலவுல்லா யாரு பாக்குறது மருத்துவ செலவு வந்தா யாரு பாக்குறது எ பிள்ள யாரு பாக்குறது அப்படின் சொல்லதுக்கு அப்பறோ அவுங்க வாய தொறக்கல நா வேலைக் கி போக்கூடாது அப்படிங்கிற மாரி உங்களுடைய எண்ணோ இர்ந்தா மாத்திக்கிட்டு நீங்க எங்க வேணாலும் இருக்கலா உங்க உங்க எல்லாத்துக்காவது என்னோட விருப்பத்த வந்து நா விட்டுக் குடுக்க முடியாது வயசு ஆகுறதுக்குள்ள எனக்குன்னு ஒரு சேஃப்டி ஒன்னு எ புள்ளைங்களுக்கு ஒண்ணு சேத்து வெக்கணு அவ்ளதா என்னோட பொறுப்பு இருக்க போறப்ப நா எதையு அள்ளி கட் டிகிட்டு போப்போறது கெடையாது நோய் நொடி இல்லாத வாழ்க்கைல சந்தோஷமா நா இருந்துட்டு போன் நெனைக் கிறே அப்படின் மட்டு நா இந்த பதிவ மட்டு நா அவ்ங்கள்ட்ட சொன்னே அவ்ளதா ஆனா இன்னமு எ மேல இப்பதா எல்லா யோஸ்ச்சு பாக்குறாங்க எ வேலயு
நம்ம அவுங்க மத்தவங்களுக்காகல்லா யோசிக்வே கூடாதுப்பா விட்டுட்டு நம்ப பாட்டுக்கு நம்ம பாத்துட் போய்ட்டே இருக்கணு நம்ம லைஃப நம்பிட்டு அவ்ளதா
ஆனா என்னுடைய கணவர் வந்து பெரிய சப்போட்டு எங்க அம்மா அப்பா என்ன புண்ணியோ பண்ணி நல்லபடியா கல்யாணோ பண்ணி குடுத்துட்டாங்க எனக்கு ஃபுல் சப்போட் ஆனா எந்த விதத்லயு நீ இத பண்ணாத இத செய்யக் கூடாது அ அவுங்ளுமே பண்ணக் கூடாதுங்க, அவுங்களு சிக்கனமா செய்றவங்க எல்லாமே நா ஒரு இன்னது செய்வோ அப்டின்னா அதுல லாபோ இருக்குன்னு நா கரெக்டா சொல்லுவேனு தெரியு அதனால சொன்னன்ன வா ஒடனே போலா இன்னக்கி ரெண்டு கிராம் நக எடுக்கணுங்க இன்னக்கி ரேட்டு கொறஞ்சிருக்கு ம் இந்த காசு வச்சிருக்கே போய் எடுத்து வந்துருவோங்க நானு கைல கொஞ்சோ சம்பளோ வச்சிருக்கே அத போட்டு எடுத்துட்டு செரி வா எடுத்துட்டு வந்துருவோனு ஒடனே மறு பேச்சு பேச மாட்டாங்க ஆனா அவங்க அம்மா வீட்டு சைடு மட்டு பேசுறதுனா அதுக்கு மட்டு ஏத்துக்குப்பாங்க எங்க வீட்டு செய்றதுக்கு எதுமே கேட்க மாட்டாங்க அவங்களே செஞ்சுட்டு வந்துருவாங்க அவங்க வீட்டு சைடு செய்யும்போது பாத்தீங்கனா நா கேள்வி கேப்ப ஏன்னா அத்தங்கிற மொறையில அவங்க நெறைய செஞ்சிருந்தாதான நானுமே செய்ய முடியு
ம் ம்
கூட ஏ புள்ளைக்கு ஆ எங்க வீட்டுக்காரவங்களோட அக்காவு செரி அம்மாவு செரி இதுவரைக்கு எதுமே செஞ்சதில்ல செரி அடுத்த பதிவுல பேசுவோ தோழி
ஓகேங்க தோழி நன்றிங்க தோழி